பேசலாமா தோழி வணக்கம் தோழி
ஆ வணக்கம் தோழி நாட்டின் பங்கு இளைஞர்களின் நாட்டின் பங்கு
ஆமா நாட்டின் முன்னேற்றத்தில் இளைஞர்களின் பங்கு பற்றி பேசலாம்
செரிங்க தோழி
ஆ இளைஞர்கள் பாத்தீங்கன்னா அ நாட்டு முன்னேற்றத்துக்கு இப்போதை புது புது கண்டுபிடிப்புகள் ஆகட்டு இப்ப நல்ல ஒரு முறையிலயே செயல்பாடுங்க எடுத்தீங்கன்னா அப்படியோட இப்ப நம்ம பக்கத்துல இருக்காங்க முன்னாடிவிட எல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப கவனாவே இருக்காங்க நீங்க என்ன நெனக்கிறீங்க அத பத்தி
ஆ ஆமாங்கத் தோழி இந்த காலத் து இளைஞர்கள் வந்து ரொம்பயு நல்லா துடிப்புடன்தா இருக்கறாங்க ஆ பாக்கும்போது ஆ எல்லா வந்து இப்ப டெக்னாலஜி எல்லா நறைய வளர்ந்துருச்சு அதனால வந்து இப்ப எ வேலைவாய்ப் அப்பள்ளையோ அவங்களோட விளையாட்டு திறமைய காட்டுறது எல்லாத்துலயுமே அவங்க வந்து நல்லா முன்னேற்றம் இருக் று அப்பறோ பாத் தெரியுமா அ அ நறைய இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த காலகட்டத்துல வந்து படிச்சிறாங்க படிச்சு முடுச்ட்டு என்ன பண்றாங்கன்னா நம்மளுக்கு அந்த படிப்பு தகுந்தபடிதா வேல வேணு வேணுன்ட்டு அப்டியே ஏஜ வந்து நறைய பேரு வந்து வைச வந்து வேஸ்ட் பண்ணிறாங்க அந்த வேலதா பாப்போ நம்ம படிச்சுதுக்கு தகுந்தபடிதா வேல வருன் வெய்ட் பண்ணிட்டே காலந் தாழ்த்திட்டே போறாங்க அப்புறம் பாத்தீங்னா அ இருக்கற இப்பதிக்கு வர வேலைய அவங்க படிச் ச்சு தகுந்த படியே வேல கெடைக்கலனாலு கூட அதுக்கு கொஞ்ச ரிலேட்டவா கொஞ்சம் அ இருக்குற வேலைய கூட அவுங்க யூஸ் பண்ணிட்டு அ பாக்க ஆரம்பிச்ல்லா அப்படியே அவுங்க அதுலயே அப்படி டெவல்ட் ஆகப்ப அடுத்த வேலைக் போலா நறைய இளைஞர் வந்து நா அத வந்து அ நா வந்து அது அந்த படி படிச்சிருக்க இது படிச்சிருக்கன்னு சொல்லிட்டு அவுங்களுக்கு தகுந்த அப்படிதா நா வேலைக்கு போவே அப்டின்ட்டு டயத்த வந்து வேஸ்ட் பண்ட்டே இருப்பாங்க அப்டி இல்லாம அவுங்க வந்து அப்டி பண்ண முடியாது அவுங்க சொந்தமா ஓனா பிஸ்னஸ் அந்த மாரிலா ஆரமிச்சு அ டெவலப் ஆய் போலா அது வந்து அவங்களுக்கு நல்லது அ நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க ஒரு வருவாய் ஈட்டு தரது இருந்து எந்த ஏஜுன்னா பதனெட்டு பதனெட்ல இருந்து நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ள சொல்லுவாங்க அவங்கதா முக்கியமானவங்களாமா நம்ம நாட்டுக்கு இளைஞர்கள் வந்து அவுங்கதா வந்து நம்ம வீட்டுக்கு நாட்டுக் போ வந்து வருமானத்த அதிகமா ஈட்டி தருவாங்ளாமா அதனால வந்து அ இளைஞர்கள் என்ன பண்ணணும்னா அ அதிகமா வந்து நறைய பேர் பேருக்கு இளைஞர பத்தி நறைய ஃபோன்லயே டையத்த வேஸ்ட் பண்றாங்க அப்பறோ வந்து என்ன பண்றாங்க அ தேவயில்லாததுல கவனோ செலுத்துறவங்களு இரு இருக்கறாங்க அப்டின்னு எல்லாத்தியு சொல்ல முடியாது அ
ஆமா
நல்லா ஓ கொஞ்ச பேருந்தா படுத் தாங்கனா நல்லா அதுக் தகுந்தபடி வேலைய படிச்சு வேல நல்லா டெவலப்பு ஆகுறாங்க
ஆ இப்ப விவசாயத்திலயும் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து நல்ல ஒரு ஆம் முன்னேற்றத்த கொடுத்திருக்காங்கம்மா பாத்தீங்கன்னா ஆ ஒரே நா நா ஆமா அ ஒரே மாதிரியான தொழில் பண்ணாம விவசாயத்திலயு பாத்தீங்கன்னா புதிய கண்டுபிடிப்புகள் அந்த மாரி ஹைப்ரீடு் வகைகள் அந்த மாதிரியான் ன பயிர்கள எல்லா கூட மா கண்டுபிடிக்காங்க அந்த மாதிரியான
உம்
அந்த மாரி எல்லார் எல்லா வே வ துறைகளிலயுமே இளைஞர்கள் வந்து இப்ப முன்னேறிருக்காங்க
ஆமா சொல்லறதே கரெக்டு தா
சுற்றுசூழல் பாதுகாப்பு தூய்மையும் மரநடு நட்றது போன்ற பணிகளில் ஈடுபட்டாங்கன்னா சமூகம் பாத்தீங்கன்னா முன்னேற்றத்துக்கு ஆ நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வந்து மேம்படுத் துறது மரோ நட்றது அந்த மா ஸ் சமூக பொறுப்புணர்வோட இளைஞர்கள் செயல்பட்டாங்க அப்டின்னா அ நம்மளோட சமூகோ சீக்கிரமே முன்னேறுன்றது என்னோட கருத்து
உம் ஆ ஆ தோழி நீங்க சொல்றது கரெக்ட்டு தா
ஆ இப்ப வந்து சமூக ஒற்றுமை ஒழுக்கோ கடின உழைப்பு அந்த மாதிரி இருக்கிற இளைஞர்கள் பாத்தீங்கன்னா நாட்டின் எதிர்காலத்த சிறப்பா உருவாக்க முடியு அவுங்களாலதா அந்த மாதிரி இருக்கிற இளைஞர்களாலதா நாட்டின் எதிர்காலத்த வந்து சிறப்பா உருவாக்க முடியு
ஆ ஆம தோழி நீங்க சொல்றது கரெக்ட்டு தா
ஆ
அப்ரோ என்னன்னா நாட்ல வந்து இன்றைய இளைஞர் வந்து தலைவர்களு என்று சொ சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டின் முன்னேற்ற வளர்ச்சில இருக்கும் இளைஞருக்கு கையில தா உள்ளது அப்படின் சொல்வாங்க அப்ரோ வந்து இளைஞர்கள் வந்து எ எதிர்காலத்த வடிவமைக்கு மிகப்பெரிய சக்தியாகவு அவுங்க தா இருப்பாங்க ஆ அ அதனால வந்து இளைஞர் வந்து கல்வி அப்ரோ கல்வி திறன் மேம்பாடு அறிமுக்க அலைஞரா நாட்டு நா அறிமுக்க இளைஞராாகவும் இருக்கணும்னு சொல்லுவாங்க அவங்கதான் இந்த நாட்டின் சொத்துன்னு சொல்லுவாங்க புதி அப்புறம் வந்து புதிய புதிய டெக்னாலஜி தொழில்நுட்பங்களா கற்றுகொண்டு அதுக்கு தகுந்த வளர்ச்சில பங்களிக்கலா அவங்க அப்ரோ வேலைவாய்ப்பு அவுங்களே உருவாக்கிர்லா உம் வேலைவாய்ப்பு உருவாக்கி தொழில் முனைவருக்கு அவுங் தொழில் முனைவா மாறலா அடுத்தவங்களுக்கு உற்பத்தி உற்பத்தி திறனையு அதிகரிச்சு அங்க இருக்க மக்களுக்கு அவங்க சுற்றுப்புறத்த சுட் சுற்றி இருக்க எல்லாத்துக்கு வேலைவாய்ப்பு அவங்க நறையா அமச்சு குடுக்கலா
உம் ஆமா இப்ப கல்வில சிறந்து விளங்குறது மூலியாம கல்வி கற்று திறன்களை வளர்த்து கொண்டா நாட்டின் பொருளாதாரமே வலுபெறு இல்லையா தோழி
ஆ ஆமாங்க அ சமு கூங்க மாற்றம் மூட நம்பிக்கையெல்லா அகற்றி அதுக் கல்வி சமத்துவம் மற்றும் மனிதநேயத்த பரப்பலா அவங்க
ஆமா
அப்பறோ சுற்றுச்சூழ் பாதுகாப்பு மரக்கண்டு நடுதலு ம் ஆமா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மரக்கண்று நடுதலு பிளாஸ்டிக் பைகள பயன்பாட்ட குறச்சது அந்த மாரிலா அவங்க வந்து ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்து சொல்லி அ நாட்டு மக்கள் அ சுற்றி இருக்கவங்க நாட்டு சொல்லாங் கூட பரவால்ல அவங்க சுத்தி இருக்கவங்களுக்கு அவங்க சுத்தி இருக்குற ஊர்களுக்கு அந்த அவங்க சொந்த ஊர்ல இருக்கவங்கள அந்த மாரி விழிப்புணர்வுள ஏற்படுத்தலாம் ஜனநாயகத்துல வந்து வாக் க்களித்தல் சமூக பிரச்சன விழிப்புணர்வு ஏற்படுத்தல் அந்த மாரி நறைய பண்ண மாரி இளைஞர்கள்ல்லா அதுல எல்லா நறைய ஆரோப் கட்றாங்க அதல்லாம் பாராட்டுக்குரியதா
ஆமா இளைஞர்கள் பாத்தீங்கன்னா இப்ப ஆ வந்து நறைய தொழிற்துறையிலயு முன்னேற்றத்தப் கொடுக்குறாங்மா புது புது கண்டுபிடி பிடிப்புகல்லா கண்டுபுடுச்சு இப்ப ஏஐ தொழில் நுட்பம் மாரி தொழில்நுட்பத்துக்கு எல்லா நறைய உதவி பண்றாங்க ஆ பாத்தீங்கன்னா இளைஞர்களோட பங்கு பாத்தீங்கன்னா இப்ப இளைஞர்களுட பங்கு பாத்தீங்கன்னு பா பாத்தீங்கன்னா நறைய தொழில்நுட்பத்துல இப்ப அதிகமாவே தேவை இருக்கு
ஆ ஆமாங்க தோழி ஓ கரெக்ட்டுதா சொல்றது
ஆமா
கண்டுபிடிப்புகள் செயற்கை நுண்ணறிவு அத அந்த ஏ ஏ விண்வெளி ஆராய்ச்சி போன்ற துறையிலெல்லா அவங்க சாதன படைச்சுக்கிட்டா வர்றாங்க இளைஞர்கள் இளைஞர் வந்து இருக்க வேண்டிய பண் வந்து ஒழுங்கா பொறுப்புணர்வு தன்னம்பிக்க கடின உழைப்பு அந்த மாரில்லா
ஆமா
அ சொல்லுங்க தோழி அடுத்து
ம் ந்தாலதா ஒரு நாட்டையு நல்ல ஒரு நாடையு உருவாக்க முடியு இளைஞர்களால மட்டுந்தா பாத்தீன்னா நம்ம கொ கொழந்தைகளுக்கு நல்ல ஒரு உணர் நல்ல ஒரு பொ உணர்வ சொல்லி குடுத்து வளக்கணு பிளாஸ்டிக் பைய மாரி இருக்குற குப்ப மக்காத குப்பனு தனியா பிருச்சு போட்டுட்டு அந்த மாரி குழந்தைகளிட்டந்து வந்து நல்ல உணர்வ நல்ல இளைஞர்கள கொண்டு வர முடியும் இந்த மாதிரி கடம உண்டு
ஆமா அப்பறோ வந்து ஏதாவது அ முக்கியமாதுல அவங்க சாதன படைக்கிற மாரி நீ சொல்ற மாரி இந்த விவசாயத்துல சாதன படைக்கிறது அப்புறோ ஏதாவது ஒரு அறிவியல் ஆராய்ச் இல்ல அவங்க வந்து கண்டுபிடிச்சி சாதன பிக்கறது அப்ரோ வந்து அ தொழில்நுட்பத்துல டெக்னாலஜில விவசாய த்துல அந்த மாரிலா நறைய சாதன படிச்சி வர இளைஞர்கள் நறைய பேர் இருக்குறாங்க கிராமப்புறமான அ இளைஞர்களு நறைய வந்து அதுக்கு வந்து அ ஆர்வோ காட்டி அவங்களு அதுல ரொம்பையு வராங்க பாத்துருக்றே நம்ம அந்த ஆல் நா பாக்குறது இந்த டி வில ஆர்டிக்கல்ல படிக்கறது அந்த மாரி நறைய பாத்துருக்கே உங்க ஊல அந்த மாரி இளைஞர்கள் யாராவது அந்த மாரி இதுல வந்து வளர்ச்சி அடைஞ்சி வந்துருக் காங்களா
உம் வாழ்ந்திருக்காங் மா இங்க கபடில பாத் தீங்கன்னா ஒரு பைய வெளிநாட்ல போயி விளையாண்டுட் டு நல் பரிசு வாங்கிட்டு வந் இரண்டாம் பரிசு வாங்கி ட்டு வந்தான் அவன பாத்தீங்கன்னா அ எங்க ஊரே வந்து தலையில தூக்கி வச்சி கொண்டடி எங்க ஊர் மட்டு இல்லாம யார் போலயே அவங்க நல்ல ஒரு வரவேற்புடுத்தாங்க அசு சார்புல நறைய விருதுகள்ல்லா குடுத்தாங்க அ அந்த பையனோட அப்பா பாத்தீங்கன்னா சும்மா சாதாரண விவசாய பண்றவ தா அது அவள அவள வந்து ரொம்ப பெரும அவரோட பைய இந்த மாரி சாதன பண்ணிட்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரும அந்த பையனுக்கு அந்த அவங்க அப்பாவுக்கு அந்த பையனோட அப்பாக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரும
அப்டிங்கலா செரி செரி
ஆமா
நீங்க ஸ்கூல்ல படிக்குபோது நறையா விளையாட்டு துறைலல்லா நறையா பரிசுல்லா வாங்கிருக்கீங்களா தோழிகள் உங்க தோழி நீங் ங்க உங்க ஃப்ரெண்டு வாங்கிருக்கீங்ளா
ஆ பண்ணுங்கம்மா ஓ ட்ட பந்தயம் தா நம்மலோட வெளாட்டு அது தவற வேற எதும் விளையாட்டுல பங்கு பெறதில்ல நான் கல்விக்கு அதிகமா முக்யோ குடுத்த முக்கியத்துவோ குடுத்த ஆளுங்கறதுனால ஓட்டப்பந்தயம் மட்டு தா நா ஓடுவேன் வேற எந்த விளையாட்டுப் போட்டிகள்ளிலு அதிகளவு நா க கலந்துக்க மாட்டே ஆனா என் பைய பாத்தீங்கன்னா கபடி கேரம்போர்டு அப்டிங்கற விளையாட்லலா நல்லா சிறந்து நல்லா பண்ணுவா அவ
உ
நல்ல விளையாடுவான் கேரன் போர்ட்லா என் பைன பண்றதுக்கு ஆளே இருக்காது அந்த மாதிரி என்னோட பைய வந்து நல்லா விளையாடுவா என்ன மாதிரியான விளயாட்டு விரும்புவிங்க தோழி
ஆ சொல்லுங்க தோழி
நீங்க என்ன மாரி யான விளையாட்டுக்கல்லா விரும்புவீங்க நீங்க என்ன என்ன மாதிரியான விளையாட்டுக்கல்லா விரும்புவீங்க
ஆ நா வந்து பள்ளியில படிக்கமோது கோக்கோ சொல்வாங்கள கொக்கோ விளையாடுவோ அப்டின் சொல்லுவோம்ல லெனா வந்து எட்டு பேரு இப்டி உக்காந்துருப்பாங்க ப்டி அந்த மேரி விளையாட்ல வந்து நறையா ஆ பரிஸ்லா வாங்கியிருக்கறே அப்புற வந்து ஆ ஸ்கூல்ல படிக்கும்போது பள்ளியில படிக்கும்போது அப்புற வந்து இந்த பேஸ்கெட்பால் சொல்வாங்கல்ல பேஸ்கெட்பால் அதுல அதுல வாங்கிருக்கற. பரிசு வாங்கிருக்கே. அதுல வந்து எனக்கு ரொம்ப அது எனக்கு பேஸ்கெட்பால் ரொம்ப பிடிக் கு வெளையாட்றது.
மீண்டும் அழைப்புல பேசலா செரிமா மீண்டும் ஒரு அழைப்புல பேசலாம் நன்றிம்மா வணக்
செரி வணக்கம்